ஹலோ ஹ ஆ கேக்குது எங்க இருக்க அம்மா வீட்லயா இல்ல இங்க ஊர்லயா
எங்க ஊர்ல இருக்க அம்மா வீட்டுக்குலா லீவ் எல்லா முடிஞ்சு வந்துட்டனே
ம் இனி பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டிய வேலதா இல்ல
ஆமா இனி பாப்பா மண்டேய அனுப்பணு அதுக்குதா அவள இப்ப இருந்தே தயார் பண்ணிட்ருக்க ஏ அதெல்லா போன வருஷோ தானே வாங்குனோ இருக்கு
ம் ஆமா நானு அதா யோசிச்ச இந்த வருஷோ வாங்குற பேக் தா அடுத்த வருஷமு வேனா பஸ்ட் ஸ்டண்டர்ட் போகுபோது வேணா எப்படி இத்தன புக்கு குடுத்துருக்காங்க புக்கு நோட எல்லா எல்லாத்தையு எடுத்துட்டு போணுமா
இல்ல இல்ல இல்ல உனக்கு அவ்ளோ குடுத்துருக்காங்களே எங்களுக்கு ஒரே ஒரு ஒன்லி ஒன் புக்கு
அ
ஃபோர் நோட்டு அவ்ளதா
இங்க என்னன்னா ஹிந்தி புக்கு இங்லீஷ் இதுவே ரெண்டு புக்கு ஹிந்திக்கு மட்டு ரெண்டு புக் இருக்குது அப்றோ ட்ராயிங் புக்கு அப்புறோ போர் ரூல் நோட் டூ ரூல் நோட் அக்கா நம்மல்ல எல்லாம் படிக்கும் போது ஃபித்து ஸ்டண்டர்டுக்கு மேலதான போ்த் ருலே
அதுவு நம்ம நாலா பிப்த்து வரைக்கு ஸ்லேட்ல ஸ்லேட்லே எழுதனுமே
இத்தன நோட்டு புக்கு அதுவே ஒரு மல மாரி இருக்குது
பீஸ் எவ்வளோ
பாவு எல் கேஜி யு கேஜி கே ஏ இவ்ளோ திணிக்குறாங்கன்னு தெரில
பீஸ் பீஸ் எவ்வளோ
முப்பது ரூவா வருஷத்துக்
அப்ப குடுப்பாங்கல முப்பது ரூபனா குடுப்பீங்கல்ல இன்னிக்கி ஆமா இங்க டொண்டி
குடி இதெல்லா இவ படிக்கவா போறா
ட்வெண்ட்டி டூ ஆனா இவங்க பரவால்ல இங்க இந்த ஸ்கூல் பரவால்ல ஒரே ஒரு புக்கு தா குடுப்பாங்க ஒரு புக்லயுமே போர் சப்ஜெக்ட்ஸ் கவர் ஆய்ரு
ஓ அப்படி
நோட்டு வந்து ஃபோர் ஃபோர் சப்ஜெக்ட்கு ஃபோர் நோட்டு ஃபோர் நோட்டு கூட இல்ல இல்ல இல்ல ஃபோர் நோட் கூட இல்ல த்ர மூணே மூணு நோட்டு் தா டூ ரூல் ஒன்னு ஃபோர் ரூல் ஒண்ணு அப்புறோ மக்ஸுக்கு கட்டம் போட்ட நோட்டு அது எல்லாமே அ எல்லாமே அபகு ஆமா எல்லாமே அவங்கதா வச்சிருப்பாங்க ஏதாவது ஹோம் ஒர்க் அப்படிங்கு போது மட்டுந்தா நமக்கு ஒவ்வொன்னா குடுத்து விடுவாங்க இவங்கஸ்
அப்படியா அப்ப இதுவு அப்படியாதா இருக்கும் போல வாங்கி வெச்சுக்குவாங்க போல
வந்து நீ ஃபீஸ் கட்டிட்டியா அதனால குடுத்துருக்காங்க ஃபுல்லா
ஃபுல் ஃபீஸ் கட்ல ஒரு டேம்தா கட்
அத அதா அதுதா இப்ப ஒரு டேம் கட்டிருப்ப மொத்தோ மூணு டேமு கட்ட சொ ல்லிருக்காங்களா
ஆமா
அதா ஒரு டேம் க கட்டிருப்ப அதுக்கு உண்டான இது குடுத்திருப்பாங்க அட்டையெல்லாம் போட் டியா
ஓ அட்ட எல்லாம் போட்டு லேபிள் எல்லா ஒட்டி பேரெல்லா எழுதி ரெடியா இருக்கு மேடம் யூனிஃபாம போட்டு ஸ்கூலுக்கு போனா மட்டும் போது இந்த தல கட்றது எப்படி அதெல்லா சொல்லுவாங்களாக்கா
அதெல்லா ஒண்ணு சொ அவளுக்கு முடி இருக்கு நீ ஃபஸ் நாள் இல்ல இல்ல நீ நீ பஸ்ட் நாள் நார்மலா போனி டைல் ஒரு ஒரு போனி டைல் போட்டு ஜெ லப்பரு பேண்டு போட்டு அனுப்ச் சுடு அப்புற அவுங்களே சொல்லுவாங்க இவங்களுக்கு வந்து முடி லாங் கா இருந்தா மட்டு ரெட்ட ஜட போட்டு ரிப்பனு கட்ட சொன்னாங்க முடி ஷாட்டா இருந்தா க்ளிப் மட்டு குத்திட்டு வர சொல்லிருக்காங்க அவளதா
ஓகே ஓகே இவளுக்கு என்ன சொல்லுவாங்கன் தெரில சும்மா ரெண்டு ஜுண்டி போட்டு வுட்டு அ எனக் ஆசையா இருக்குது எ பிள்ளையா யூனிபாம்ல பாக்கணுனு ஆனாலும் அனுப்புறதுக்கும் மனசு வரமாட்டிங்கிது ஆமாக்கா நடக்கற இன்சிடெண்ட்லா பா தா
அதா நா சொல்ற கேளு இவளுக்ல்லா வந்து புதங்கெழம வெச்சாங்க ஸ்கூலு புதன் வியாழன் வெள்ளி மூணு நாள் ப்ராக்டிஸ் மாரி நம்மளே கையோட போயிட்டு நம்மளே உக்காந்துட்டு ஒரு ரெண்டு மண் நேரோ உக்காந்ட்டு ஆமா ரெண்டு மண் நேர நம்ம க்ரௌண்ல உககாந்துக்கணு கூப்ட்டு வந்தரணு இந்த மூணு நாளுமே நா போய் க்ரௌண்ல உக்காந்த கூட்டிட்டு வந்ட்டே
ம் ம்
ஆனா அழுது கத்தக்கிட்டே இருப்பாங்க எல்லா பிள்ளைகளு கத்தக்கிட்டே இருக்கு இவ என்ன பண்ணா ஃபஸ் டே அழு அழுன்அழுதா செகெண் டே தூங்கிட்டா செகெண்டே தூங்கிட்டா அழுதுட்டே தூங்கிட்டா நா என்னடா எல்லாருமே வராங்க இவள மட்டு காணமே அவ்வளோ அடாப்ட்டாய்ட்டாளா அப்படின் சொல்லி போய் எட்டி பாக்குறே பேர்லா சொல்ற அவ அழுதுட்டே டயட்ல தூங்கிட் டாங்க அப்படின் சொல்ட்டாங்க அடி பாவி இதுக்கா நானு அதெல்லா விட்ருவாங்க தூங்கிட்டா அப்டினு மூஞ்சியெல்லா வீங்கி போயி
அப்ப அதா மூஞ்சியெல்லா வீங்கி போயி ஆ கொண்டு வந்து குடுத்தாங்க ரெண்டாவது நாளு அப்புறோ சனி ஞாயர் லீவு மண்டே ஃபுல்டேன்டாங்க அதாவது த்ரீ த்ரீ தேட்டி வரைக்கு ஸ்கூலுன்ட்டாங்க மண்டே புள்ளைய தாட்டி விட்டு நா தா பயந்துகிட்டே இருந்தே ஐயோ நம்மளு ஸ்கூல்ல இல்லயே த்ரி தேட்டி வரையு இருந்திருவாளா எ ம் எப்படா த்ரீ தேட்டி ஆகோ எப்படா போய் கூட்டிட்டு வருவோன்ட்டு ஆன உட்னே வாங்க போலா அப்படி சொல்ட்டு போயி புள்ளைய போய் கூட்டு வந்தா அவ ஜாலியாய்ட்டா மிங்களாய்ட்டா
ஆ பரவால்ல
ஆனாலுமே ப ஒரு ஒரு செகண்ட் டேம் முடியிற வரைக்கிமே காலைல போம்போது அழுகாச்சிதா. ஸ்கூலுக்குள்ள போம்போது ஆத்தா உள்ளயே உட்டு போகாத உட்டு போகாத உ
அதா வீட்ல இவ்ளோ கம்ஃபட்டா இருந்து பழகன பொண்ணுங்க நம்மள பிரிஞ்சு அங்க அவ்டு அடா டாகறதும் ஈசி
அப்புறோ ஸ்கூல் ஃபஸ்டு. பேட்ஜ் எல்லா இவுங்கதா வாய்ங்ட்டு வருவாங்க மேடம் ஸ்கூல் ஃபஸ்ட்டு. கிளாஸ் ஃபர்ஸ்ட்டு பேஜ் எல்லா குத்தி உடுவாங்க ஆமா. ஃபஸ்ட் ரேங்க்குன் பேஜு அப்புறோ டிசிப்ளின் ஸ்டூடண்டு அப்டின் ஒரு பேஜு. ஒவ்வொரு டைமு ஒவ்வொரு பேஜு குத்திட்டு வந்தா.
பரவால்லயே இந்த மாரி என்கரேஜ்லாம் பண்ணா நல்லாரு
ஆமா பரவால ப பண்றாங்க ஆமா குத்தி வந்தா அப்புறோ மிஸ் எல்லாமே வந்து பெட்டாயிட்டா. சூப்பரா படிக்கிறாங்க ஆதிலால ஒரு பிரச்சினியு இல்ல ரொம்ப சமத்தாருப்பா. ஒன்னும் பிரச்சன இல்ல நீங்கள்லா மெரட்டவே தேவையில்லைங்கறாங்க எதாவ்து கூப்ட்டு மெரட்டுங்கன் சொன்னம்னா
அ.
மரட்ட மாட்டங்க அவள்லா குட் குட் ஸ்டூடண்டு நீங்களா அவ படிக்லின் கவலபடாதிங்க அவள்லா சூப்பரா படிச்சிருவாங்கறாங்க நம்மகிட்ட வந்து ஒன்னுமே சொல்ல மா
வீட்லியு அப்டியே ஒவ்வொன்னு கேளு என்ன சொல்லி குடுத்தாங்க அதெல்லா சொல்ல சொல்லு.
சொல்லுவா சொல்லுவா அதெல்லா சொல்லுவா ரைம்ஸ் எல்லாமே சொல்லுவா நமக்கு எல் கே ஜி, யூ கே ஜி வரைக்கு நமக் அதாவ்து நமக்கு எல் கே ஜி, யு கே ஜி வரையு நமக்கு வேலை இல்ல. அவுங்களே ஒரும் மானிட்ர் மாரி போட்டு பாட்டு போட்டு உட்டு அவுங்களே சொல்லி குடுத்துருவாங்க.
ஓகே.
அவ சொல்றத மட்டு நீ வந்து கேட்டா போது. இன்னிக்கு என்னம்மா சொல்லி குடுத்தாங்கன்னா பாடுவா ரைம்ஸு டிங்கிடிங்கிடிங்கிடிங்கின்னு நமக்குலாஸ் சொல்லி குடுக்கற வேலையே இருக்காது.
பரவால்லையே ஹோம் ஒர்க் எல்லா குட்த்துடுவாங்களா?
குடுத்துடுவாங்க அதுனா உனக்கு பெருசா இருக்காது சும்மா ஒரு ரெண்டு லைன் மூன் லைன் அப்டிதா குடுத்துடுவாங்க இது எழுதுறதெல்லா எழுதிக்வா இன்ட்ரெஸ்
இவ நல்லா முட்ட மட்டும் போடுவா இவ முட்ட முட்டையா போடுவ எழுதறா.
இவ ஸ்கூலுக்கு போறக்கு முன்னாடியே நா ஏ பி சி டி எல்லா சொல்லி குடுத்துட்டே. ஏ பி சி டி சொல்லி குடுத்துட்டே. ஆமா ஏ பி சி டி ஒரு ஒரு அஞ்சாறு லைன் எழுதுவா அவ்ளதா. அப்புறோ ஒன் டூ த்ரீ டென் வரைக்கு எழுதுவா. அ ஆ இ ஈ எல்லா எழுதமாட்டா. அவுப்பா
நா எழுதுறதுக்கு பழக்கவே இல்லக்கா இவள.
இவ்ள நா ப புடிச்சு ஸ்லேட் எழுதங்காட்டி கிருக்கிட்டே இருப்பா ஸ்லேட்ல எழுதிட்டேருப்பா. அதுனால அவுளுக்கு பிரச்சனை இல்ல கொஞ்ச ஸ்டாட்டிங்ல கஷ்டமாருக்கு. அப்புறோ இப்ப பாரு அது ஒன் டூ ஃபிஃப்டி இப்பியு ஹோம் ஒர்க் குடுத்துருக்காங்களே. ஒன் டூ ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி வரைக்கு நம்பஸ் எழுதுணு நம்பஸ் நேம் எழுதுணு.
நம்பர்ஸ் நேமா ஒன்னா ஓ என் இ அப்டி எழுதணுமா?
ஆமா நம்பர்ஸ் நேம் ஒன் டூ ஃபிஃப்டி வரைக்கு எழுதணு எழுதிட்டா. அதயு அது ஒக்காந்து ஒரு வாரமா எழுதுனாடி.
அய்யோ.
அப்புறோ
டாஸ்க்கு அவங்களுக்கு இல்ல நமக்கு தா நனைக்கிற
ஆமா அப்பற ஜனவரி பிப்ரவரி
அதெல்லா சொல்லுவாளா எழுதுவாளா
எழுதணு ஆமா அது எழுதணு இப்பத்தா எழுதறக்கு குடுத்துருக்காங்க
கே ஜி லயா அதெல்லா
இது வந்து இப்ப யூ கே ஜி போயிட்டால போறதுக்கு முன்னாடி எழுதறக்கு சொல்லிட்டாங்க
பரவால்லே இவளு டெவலப் ஆயிருவான்னு நனைக்கிற
ஆ அதெல்லா ஆய்டுவா அதல்லா ஒன்னு பிரச்சன இல்ல நமக்கு ஸ்டார்ட்டிங் கொஞ்சன பயமா இருக்கு அப்புற ஒன்னு பிரச்சன இல்ல அப்புற அப்டியே அவ போய் அடாப்ட் ஆகி போய்குவா எனக்கு போன வருஷ ஏதோ பயமா இருந்தது
இவளுக்கு ஃப்ரெண்ட்ஸு வேணு விளையாடுறதுக்கு கண்டிப்பா அடாப்ட் ஆயிடுவா கொஞ்ச நாள்ள ஃபிரெண்ட்ஸ் யாராவது செட் ஆயிட்டாங்கன்னா இருந்துக்குவா
அதெல்லா ஆயிருவா பாரு போய்ட்டு அழகா ஜாலியா போயிட்டு அப்புறோ இப்ப பாரு இப்ப லீவ் விட்டு ஒரு ரெண்டு மாசம் லீவ் விட்டங்காட்டி ஸ்கூலுக்கு போறேனா போலேங்றா இப்பதா ந அப்டியே கொஞ்ச கொஞ்சமா பிக்கப் பண்ணி விட்டுட்டு இருக்கே
ம் அதா லீவ்ல வீட் வீட்ல இருந்து நல்லா தூங்கி விளையாடி அப்டி பழகிட்டு திடீர்னு மறுபடியு ஸ்கூலுக்கு போனுமானு அது ஒரு இதாகு
இன்னிக்குத்தா அவளோட ஷூ எல்லாமே வாஷ் பண்ணிட்டு இருந்த அவளே கூப்ட்டு உட்க்கார வச்சு நா எதுக்கு என்ன பண்ற ஷூ வாஷ் பண்றமா எதுக்கு வாஷ் பண்ற ஸ்கூலு ஸ்கூலுக்கு போனுமா தெரிதா ஸ்கூல் இருக்கு அதனால நா உனக்கு எல்லா ரெடி பண்ணிட்டு இருக்கே இத என்ன பேக் பேக் வாஷ் பண்ற எதுக்கு ஸ்கூலுக்கு போட்டு போறதுக்கு எல்லாமே உனக்கு
நானு இவகிட்ட அதா சொல்ற நாளைக்கு உனக்கு ஸ்கூல் பாப்பா நேரத்துலயே எந்திரிக்கணு குளிக்கணு கெளம்பணு
அதெல்லா ஒரு சமஸ்தா போயிட்டு அதெல்லா ஒரு எக்சைட்மெண்ட் ஆயி போயிட்டா அவ அதுக்கெல்லா அழுல நம்ம விட்டு போட்டு நம்மளு அது ஸ்கூல்குள்ள
இங்க வந்து மத்த கொந்தைங்க அழுகுறத பாத்த இவுகளுக்கு அழுக வந்துரு எல்லாரு அழுவாங்கல்ல அப்போ ஐயோ நம்ம எங்கேயோ இருக்கோ அப்டின்னு ஒரு பயந்து அவுளுங்ளு அழுக ஆரம்பிச்சிருவாங்க எல்லாரு அழுதுட்டுகிட்டு இருந்த பிள்ளைகளுக்கு எப்டி இருக்கு
ம் அதா அதா எல்லா அழுங்கலா அப்டித்தா பண்ணுவாங்கள மிஸ்சே சொல்லுவாங்க ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அத பார்த்து எல்லாரு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அவங்க மோஸ்ட்லி அழ விட மாட்டாங்க மோஸ்ட்லி டைவர்ட் பண்ணி பாட்டு போட்டுவிட்டு
ம்
அ எல்லா பண்ணிவிட்டு டைவேர்ட் பண்ணி விட்டுருவாங்க
அதா இங்க இந்த ஸ்கூல்ல அப்டி தானாம்மா உள்ள விட்டு கதவ சாத்திடுவாங்கலாம்மா
ஆமா உள்ள விட்டு கதுவு சாத்திருவாங்க ஃபஸ்ட்டு மூண் நாள் அப்டிதா ஃபர்ஸ்ட் மூண் நாள் அப்படிதா கதவ சாத்தி விட்டுறாங்க சில என்ன பண்றாங்க சந்துகேப்ல தொறந்து விட்டு குடு குடு குடு வெளிய ஓடி வந்துறாங்க பசங்கள்ளா அப்பறோ அவுங்க பயந்துட்டு உங்க கதவு சாத்திறாங்க கதவு சாத்தறத பத்தி கேக் அப்படிதா ம்
அ அப்பவே தெர்ல நாளைக்கி ஒரு டாஸ்க் இருக்கு எங்களுக்கு அதா எல்லாரு வர்றன்னு சொல்லிருக்காங்க வீட்டுல மாமியாரு எங்க அண்ண, அம்மா எல்லாரு இவள ஸ்கூலுக்கு வழி அனுப்ச்சு வெக்கறது. ஃபஸ்ட்டு டே இல்ல அதா கொஞ்சோ நேரத்துலே கெளம்பி இருந்து கோயிலுக்கெல்லா போயிட்டு எட்டே முக்காலுக்கு இருக்கணுமாம்மா.
எட்டே முக்காலா. ஓகே ஓகே ம்
போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்புடுவாங்க. இவங்க அம்மா அதெல்லா பண்ணுவாங்க. மாமியாரு பட்டைய போட்டுட்டு அனுப்புவாங்க பாரு.
அப்ப நாளைக்கு கூப்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லு.
ம் சேரிக்கா சே நானு போய் வேலைக்கு கெளம்பற நா உனக்கு கூப்
சேரி பாரு, பாரு அ சேரிமா சேரி வெச்சரவா. ம். ஓகே ஓகே